ஹலோ அண்
உம் என்ன பண்ற
உம் சும்மாதா இருக்கே நீங்க என்ன பண்றீங்க
உம் இந்தாதா சாப்ட்டோம்
சாப்ட்டீங்ளா உம்
எடுத்திருக்கோ மீனவன்ட்டு இன்னைக்கு நா இங்க வெங்காய வெள்ளப்பூடு கொழம்பு சாதம் முட்ட பொரியல் அப்பளம் இந்த சௌச்சௌ கூட்டு
உம் சாப்ட்டாச்சா
ஆமா எல்லா வச்சு நல்லா சாப்ட்டுட் டு வந்து படுத்தாச்சு
அஹ் நா இப்பதா சாப்ட்டு முடிச்சோ
செரி செரி என்ன சாப் பாடு றாலா
சாம்பார் றால் காளான் கிரேவி
ம்
ம்
பாப்பா என்ன பண்ணுது சாப்பட்டுச்சா
யா
பாப்பா என்ன சாப்ட்டுச்சு
பாப்பாவோ அதுதா சாப்ட்டா ம் அது தூங்கவே மாட்டிங்குது தூங்க வெச்சு பாத்தா தூங்கவே மாட்டிங்குது
அய்யய்யோ சும்மாவே தூங்காதா இல்ல அவங்க டேடி இருக் க்கும் தூங்காம இருக்கும்
ஏ சில நேர தூங்கு அதுக்கா தூக்க வந்தாதா தூங்கு இல்லன்னா தூங்காது ம் கொழந்தையா இருக்கும்போது அதிகமா தூங்குச்சு இப்போ தூங்க மாட்டிங்குது வெளையாடிகிட்டே இருக்கு
ம்
என்ன பண்றானுங்க தம்பி ரெண்ட் பேரும்
சாப்ட்டே ஒருத்தவ இந்தா அங்கிட்டு போய் படுத்து ஃபோன பாத்துக்குரிக்கே ஒருத்தவே நா பாட்டு படுத்து ஏதோ கத சொல்லிக்கிட்ருக்கே
ம் ரெண்டு பேரு சாப்ட்டானுகளா
டாங்கஸ் சாப்பிறக்குள்ளதா பெரிய போராட்டமா இருக்கே காயெல்லா எறங்கவே மாட் டேகிது வெவொரொ தெரிய தெரிய
ஆமா
அதோட அந்த சௌசௌ கூட்டு முட்ட பொரியலு வச்சு சாப்ட்டா அவெ பெரியவெ சின்ன வெறுஞ் சௌசௌ கூட்டு அது நம்மதா போட்டு ஊட்டி விடணு
ஆ
சாப்டுவே இப்ப ஒடம்பு சரியில்லாத் னால ஊட்டச் சொல்லிக்கிட்டே இருக்கா அ தோட ஊட்டிட்டு லேட் ஆயிருச்சு இப்பதா வந்து படுத்தோ
ம்
மதியாணொ தூங்குற பழக்கம்லா இல்லையோ
எப்ப இவ தூங்குனா கொஞ்ச நேரொ தூங்குவோ இல்லனா இல்
ம் ம் சேரி சேரி சேரி
அண்ணே அங்கே சாப்ட்ருவாங்க ஆ சாப்பாடு எடுத்து போடு
நம்ம கடைக்கு பக்கத்துலதானம்மா வீடு இருக்கு நம்ம அம் அவ்ங்க அண்ணெனோட சொந்த வீடு அங்கே அவ்ங்க அம்மா இருப்பாங்கல்ல ஆமா நானு வேலைக் போயிர்றனால மேக்சிமம் ஞாயிற்றுக்கிழம மட்டுந்தா வீட்ல சாப்டுவாங்
ம்
மத்த நாள்லா அங்க
காலைல சாப்ட்டு போயிருவாகளா ஆ
என்னமோ சொல்லிகிட்டு கெடக்கே
அம்மா வரைஞ்சுகுட்ருக்குதா
ஓ வரையுதா
ஆமா பொம்ம வரைவா ஆ பொம்ம வரைவா கிறுக்கிகிட்டே இருப்பா எதாது எழுதிகிட்டு இருப்பா
நல்ல இதுதா
ம் அவ ஒரு வயசுலயே பேனா நாங்க சொல்லியே குடுத்ததில்ல அண்ணி அவளே புடிச்சிருவா புடிச்சு எழுதிட்டா ஒரு வயசுலயே எழுதுவா ம் சாக்பீஸ்ல எழுதுவா இப்ப பேனா புடிச்சி எழுதிர்றா அவளே
பரவால்ல பரவால்ல
ஆனா எனக்குலா வெவரந் தெரிஞ்சி எனக்கு யாரோ சொல்லி குடுத்துதா நாலா எழுதிருக்கே ஸ்கூல் போய் எங் டியூசன்லா ஆ எல்லா அதுங்கலாவே பண்ணிருதுங்க இப்டி புடிக்கணு பேனாவ இப்டி புடிக்கணுன்லா சொல்லுவாங்க அது மாரிலா நா இவளுக்ளா சொன்னதே இல்ல அவளே புடிச்சி அவளே எழுதிர்றா இப்ப எல்லா பசங்களுமே அப்டிதா
ம்
இப்ப உங்களுக்கு ஒர்க் முடிஞ்சி ச்சா
ஆ எனக்கு பன்னன்ட்ரைக்கே முடிஞ்ச்சுமா
அ
அ முடிஞ்ச்சு முடிச்சுட்டுதா அப்றோ சமைக்க போனே ஒரு மணி ஆயிருச்சு ஒரு மணிக்கு சமைச்சோ மூணு மணி இஸாம்
உம்
திரும்ப சாந்தரம் எந்திப்போம் காபிய போடுவோ சாந்தரன் அங்ன இருக்க பார்க்குக்கு கூடிப் போனவைங்களயு சத்த அவே பெரிய வி டியூஷன் போயிருவ
ஆமா அவன்ட சொல்லிரானா ஆமா ஆமா ஆமா ரெண்டு பேரு அங்க தான போறாங்
இந்த ஒரு அஞ்சு மணிக்கு குளிக்க வச்சி கிளப்பி உடணு
உம் அங்க நல்லா சொல்லி் குடுக்குறாங்க நெறைய பேர் வராங்களோ
நெறைய பேர் வர்றாங்க எப்டின்னு சொல்லி குடுக்றாங்கன்னு தெரியல ஸ்ரேதிம் போய்யின்னோ ஒரு எக்ஸாம் கூட அட்டென் பண்ணல இவனு இப்பதா போயிட்டு இருக்க ஆ அதனால ஃபுல்லா போயி ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ணாதா ரிசல்ட் என்னனு தெரியும் ஆமா அவுங்க சொல்லிடுக்கறது இல்லாம ந வந்தோனே நானும் எல்லாம் பாத்துதா சொல்லிக்கு டுக்குறேன் பாப்போ ரிச ரிசல்ட்டு வந்தா தா தெரியும்
உம் ஒரு ஒருத்தங்க ஏதாவது ஒரு திட்டனாங்களோ பண்ணாங்களோ வந்து சொ சொல்லிருங்க அது மாரிலா இது பண்ணல போல நல்லாதா சொல்றாங்காங்க ம் போகாதுங்க
ஆமா ஸ்வேதிகா வந்து மெட்ரிக்கு
ஆமா
இவே சி பி எஸ் சி ன்றதுனால தனித்தனியா போட்டிருக் கங்களாம்
ஆஹ் ஆமா அவங்குளுக்கு வேற மார் இருக்கும் இவங்குளுக்கு வேற மாரி இருக்கும்ல ம் சி பி எஸ் சி புரிஞ்சுக்குறாங்களா
புரியுது புரியுது சிலபஸ் ஓவராதா இருக் கு
ஆமா அதிகமா இருக்குமே
ஒவர் சிலபஸ் கூட தா இருக்கு இந்த வருஷம் பாக்குணும் இல்லனா தூக்கி மெட்டிரிக்ல தான் போடனும்
உம்
இந்த ஒரு வருஷம் மட்டும் பாப்போம்ட்டு இருக்
இப்ப என்ன ஸ்டாண்டர்ட் அவே சிக்ஸ்த்தா சிக்ஸ்தா செவென்த்தா பெரியவே பெரியவே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
பெரியவே வந்து ஆ ஃப்பித் படிக்கிறான்
ஃப்பித்தா செரி செரி ஹ்ம்ம் உம் சேரி சேர் முன்னாடி ஃபோர்த்தோ
ஆஹ் இது முன்னாடி ஃபோர்த்துல இருந்து இப்ப ஃப்பித்து போயிருக்குது
ஆஹ் சேரி சேரி
இது இப்பதா ப்ரீ கே ஜி லெந்து இங்க போட்டு இருக்காங்க எல் கே ஜி
கே ஜி
ஆமா இனி யூ கே ஜி போயிட்டு யூ கே ஜி அப்றோ இப்ப யூ கே ஜி போயிருக்கான் அடுத்து எல் கே ஜி அதுக்கப்புறோ தா நீ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்
உம்
இந்த இங்க வந்து ஸ்கூல்ல பேசிக் நல்லா இருக்கோ
ஆமா இங்க ஸ்டார்டிங் பண்றது தானே
அதனால சேரி ஓகே
இது சொல்லிக் கொடுக்குறதோ ஃபர்ஸ்ட் பாப்பாக்கு எல்லா நல்லாதா சொல்லி கொடுத்தாங்க புரிஞ்சுக்கிற மாரி ஆமா நல்லா இருக்கோ அவளுக்கு உம் அதே மாரி ஈஸியாவு புரியு ஆ பா சொல்லி கொடுப்பாங்க ஏ பி சி நல்லாவே ஈசியா புரியோ அவுளுக்
ஆமா அந்த ஒரு ஐடியாலதா ராம்க்கு இதே மாரி ட்ரை பண்ணோ கெடைக்கல கிடைக்கவே இல்ல ஆஹ் ஆரம்போ வந்து கரெக்டா இருந்தா தா பிள்ளைங்க ஒழுங்கா படிக்குங்க
ஆமா
அப்புறோ சேரினு சொல்லிட்டு அதோட என்ன பண்ணோ தூக்கிட்டு போயி ரெண்டு மூணு ஸ்கூல் விடாம மாத்துனே அது அவனுக்கு பேசிக்கு சுத்தமா போயிடுச்சு
உம்
அப்பதா இப்ப இங்க போட்டிருக்
உம் இப்ப ஓகே தானே இப்ப நார்மலா படிப்பான்ல நல்லா படிப்பா ஆஹ் போதும் ரொம்பமு திணிக்க வேண்டா அதுக்கப்புற என்ன எப்படியா இருந்தாலு வேலதா ஆமா அது எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அது ஐடியா தெரிஞ்சுகிட்டா போது
ஆமா இந்த வருஷ பாப்போ இல்லேன்னா ராமுவயு மெட்ரிக் மா த்தனு அப்படிங்கிற இந்த வருஷமே போய் கேட்டு வந்தோ இவ ஒத்துக்க மாட்டேன்டா அவங்க பிரரெண்ட்ஸ் எல்லா விட்டு வர முடியாது ஆமா அதோட எங்க அண்ணனோட அண்ணே பிள்ளைங்க எல்லாமே இங்கதானே ஒன்னாதானே படிக்குதுங்க ஆஹ் எல்லாருமே பேசிக்குவோ எல்லாமே பண்ணுவோ போகும்போது ஸ்கூல்ல நாங்க விடுவோ வரும்போது அவங்க கூட்டிட்டு வந்து விட்டுட்டு போயிருவாங்க
உம் பரவால்ல
அதனால இவ என்ன பண்ட்டே இவிங்களோடயே இருக்கணு இருக்கணும்ட்டு இருந்துட்டே
உம் அப்படியே செட்டாயிரு உங்க வீட்ல வந்தாதா அந்த ச வெளாடுறதுக்கு
ம் செட்டாகு தாரணி செட்டாகு ஆனா வந்து அஃப் ஃபீஸு ஓவரு
ஆ வருஷத்துக்கு எவ்வளோ கேக்குறாங்க அங்க
வர்ஷத்துக்கு போட்டுக்க நீயே மூணு டெர்ம் பதனேழு நாலு டெர்ம் பதனேழாயிரமா கட்டணு ஒரு டெர்முக் கு பதினேழ்
ஐயயோ அதிகோ
நாலு டேர்மு ப்ளஸ் புக் ஃபீஸ் எட்டாயிரோ
ம் ம் அதிகந்த இப்ப இவனுக் மட்டுமே இப்ப ஃபோர்து ஸ்டாண்டடுக்கு இப்புடி
ஆ இவனுக்கு போய் நா கட்
அ திது வோந்தாநீ த
ஆ அததாஞ் சொல்ற அந்தளவுக்கு படிப்பு ஒன்னு கில்ல ஃபஸ்டாண்டர்ல போய் சேத்தோனா நல்லா படிச்சா அத வச்சு செகேன் ஸடாண்டல்ல நல்லா வந்துருவேன் பாக்கும்போது செகேண் ஸ்டாண்டர்ல வந்து மேம் எல்லா மாற மாற ஆரம்பிச்ட்டாங்க அப்டின்ஞ் சொல்லி சொல்லிட்டாங்க அடு ட்டு போகுற நேரல்லா பேரண்ட்ஸ் மீட்டிங்ல நீங்க படிக்க வைங்க நீங்க எழுதவைங்கன்னு நம்மள சொன்னாய்ங்க
அப்பற இவுங்க எதுக்கு இங்க எதுக்கு அனுப்புறது
அதா சி பி எஸ் சி ஒண்ணுமே தெரியாத் டஸ்வின் படிக்கிற எப்டி சொல்றது ஸ்வேதிலா படிக்கிறது அ நறைய எனக்கு தெரிஞ்சு இவ சி பி எஸ் சி ன்தா பேரு ஒண்ணுங் கடையா
ஆ அப்டி இல்ல ப்ரண் ம்ம கட்டுறதுக்கே நம்க்க மனஸ் சே வராது
ஆமா இந்த தடவ ந அண்ணனு வேணான்னாங்க நானு வேணான் முடிவெடுத்து போயி மகரிஷில கேட்டு ராஜராஜன்னோ ஸ்கூல்ல கேட்டுக் கடைசில இந்த பையன் போற நேரத்துல கரக் டா கால வாரி
ம்
வேணமா நா கொஞ்ச இந்த ஒரு வருஷோ படிக்கிறே அதுக்கப்றோ பாப்போ பண்ணுவோண்ட்டு ம் அதோட இருக்கு
ஆ இப்ப அடுத்த வருஷோ மாத்தியுட்ருங்க
ம் ம் ம்
ம்
அடுத்த வருஷோ பாப்போ இந்த தடவ எப்டி படிக்கிறன்னு பாத்துகிட்டுதா அடுத்த வருஷோ மாத்தணுன்னுட்டுருக்க ஆனா நீ சொல்ற மாரி மாத்திடணும்னுதா அததா அதுவு சொல்லுது மாத்தியுட்டுரு எப்டியாது மாத்தியுட் ட்டினாதா இவ படிப்பா இன்னொனு என்னன்னா டென்த் டுவெல்த்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியாதுல்ல
டாவு இங்க இன்னு லேட்டா மாத்த மா த்த அவனுக்குதா கொஞ்சோ இதுவா இருக்கு அவங்க வேற சிலபஸ்சா இருக்கு இது வேற சி சிலாபஸ்ஸா இருக்கு
ஆமா சேரி மா இரு ஒரு ரெண்டு நிமிஷோ இரு கட் பண்ட்டு நா வேற கூப்பர்றே நா ஒரு வேல
உம்